கேக்குதா அலோ
ஹலோ கேக்குதா
ஆ எனக் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ம் செரிங் என்னா பண்றிங்க
சொல்லுங்க நீங்க என்னா பண்றிங்க
நா சும்மா தாங்க சுத்திட்டுருக்கே வீட்லயே
சாப்டிங்ளா
ஆஹ் இல்லங்க இனிமேல்ட்டு தாங்க சாப்புட்ணு எல்லா எங்க அம்மா வருவாங்க அதுனாலதா வெய்ட்டிங்கு
சேரிங்க சேரிங்
செரிங்க நீங்க என்னா பண்றிங்க
நா வந்து சமச்சிட்ருக்கே
அப்பிடியாங்க செரிங்க உங்க வீட்ல பூனல்லா வளப்பிங்காவா பூன வடுப்பிங்களா ஒங்க வீட்ல எங்க வீட்ல வளத்தங்க பூன லாக்டவுன் வந்துச்சுல்ல கொரோனானு அப்பொ எங்க வீட்ல ஒரு பூன வந்துச்சுங்க பெரிய பூன ஆஹ் எங்களுக்கைடியா வந்து முயல் வளக்கணூனு கொஞ்சொ ஆசையா இருந்துச்சா அது இதுல இருந்தோ அது அப்றொ பூன வந்துச்சி எங்க வீட்ல அதுனால முயல் வாங்காம சரி அந்த பூனையே வளக்கலானு ஆ வீட்லயே
எங்க வீட்ல இருந்துச்சு தெரிமா முயலூ
ஆஹ் அப்பிடியா புடிக்குமா உங்களுக்கூ கேக்குது கேக்குது
எங்க வீட்ல வந்து எங்க ஆன்ட்டி எங்க அப் ஆன்ட்டி இருக்காங்கல எங்க அம் அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க வந்து குடுத்தாங்க முயல் சின்ன முயலு செரியா ஒயிட் கலரா நல்லா இருந்துச்சு எங்க அம்மா வந்து கேட்காம கொன் எடுத்துட்டு வந்துட்டாங்க எங்க அப்பா கிட்ட கேக்கல கேக்காம எடுத்துட்டு வந்டாங்க எங்க அப்பா சொன்னாங்க இங்கெல்லா வேண்டா அப்போ நா வந்து மன்னடி சைட் லெருந்த வீடு செவன சொல்லி அவங்கல்ல இருந்தேன் நா எங்க தாத்தா எல்லாம் இருந்தாங்க அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் வேண்டா குடு விட்டுட்டு வந்துடு சொன்னாங்க எங்க அம்மா இல்ல இல்ல நான் வளர்க்கறேன்னு சொல்லி ஆசையா வளத்தாங்க நல்லா வளத்தாங்க அங்க எங்க அம்மா எங்க போகுதோ அங்கயே போகும் எங் அ அஹ் அம் கீரை எல்லாம் சாப்டும் செரியா ஆமா கீர சாப்புடும் கேரட்டு இருக்குல அத்தான் அது துருவி போட்டா சாப்டும் இல்லங்க சாப்புடும் அது நறைய எடம் கீர சாப்டும் அப்புறமா வந்து துருவி குடுப்போங்க அதுக் சர் குடுத்தாலும் கையில புடிச்சு சாப்புடும் அது ஆ துருவி குடுவா கொஞ்சோ ஈஸியா இருக்கும் அதான் வளத்தாங்கங்க அப்புடு அப்புறமா வந்து இன்னொரு வீட்டுக்கு போனோம் ரவுண்டாளம் சைடுல வந்து ஒரு வீட் ட்டுக்கு போனோம் ஒரு ரூம் ஒரு ஹால் சொல்லி அங்கேயே இருந்துச்சு அது நல்லா பெருசா ஆயி ச்சிங்க கிட்ட வந்தது நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு
ம்
ஒல்லியா இருந்துச்சுங்க எங்க வீட் டுக்கு வந்து நல்லா புசு புசுனு எங்க அப்பா வந்து விழு உம் எங்க அப் ப்பா வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க எங்க அப்பா வந்தா அவங்க மடில போய் உட்காந்துடும் ம்ச் அந்த மாரி செல்லமா ஆயிடுச்ச அது எங்க வீட்டு்ல ஆனா எனக்கு பயம் ஆமா எனக்கு பயம் நான் பயந்துட்டே இருப்பேன் ஆனா எதுவுமே பண்ணாது அது ச் செரியா எங்க அம்மா எங்க போறாங்களோ போகும் எங்க அப்பா எங்க போறாங்களோ போகும் அந்த மாரி ஒரு மெம்பர் மாரி ஆயிடுச்சு அது அப்புறமா வந் இன்னொரு வீட்டுக்கு போனோங்க அ மசூதி இருந்துச்சு பக்கத்துல வீட்டு அங்க போனோமா
ஆ
அங்க வந்து இல்ல அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் நாங்க ம்ச் அப்போதான் குடி வந்தவாங்க இந்த வீட்ல நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு எங்க அப் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் கல்யாணம்னு சொல்லி வந்துட்ச்சு சரின்னு சொல்லி ஆ எங்களுக்கு தெரியாது வெளிய கட்டி போட கூடாதுன் சொல்லி வெளிய இருக்கும் ம் வெளியந்து எட்டி பாத்தா மசூதி எல்லாம் தெரியும் அந்த மாரி இருக்கும்மா நாங்களும் என்ன பண்ணோம் வெளிய வந்து அவனுக்கு வந்து டோரியில கயிறுல இல்ல கட்டி போட்டு
ஆ ஆ
போயிட்டோமா போன பெறகு இல்ல ஆ என் பூன இருக்கு இல்லைங்க கருப்பு பூன வந்து கடி ச்சு அதுக்கு அந்த கழுத்துல இல்லங்க கடிச்சி ஒரு மாரியா ஆயி
ஐயயோ அது
தப்பிக்கணும் அவன் தப்பிக்கனானா கயிறு இருக்க கூடாது நாங்க ஓடி போயிடுனு சொல்லி நாங்க கயிறு கட்டிருந்தோ சரியா எங்களுக்கு தெரியாது அங்க பூன இருக்கு அப்போதா எங்களுக்கு நா குடி வந்தோ தெரியாது எங்களுக்கு
ம்
பண்ணோமா கடிச்சு தலக்கட்டெல்லா கடிச்சு அந்த பூன பொண்ணு நாங்க போறோமா சாப்ட்டுட்டு ஒக்காந்துட்டு இருக்கு அந்த பூன எங்க அப்பா என்னானு ஷாக் ஆயிட்டாங்க எங்க அம்மா இல்ல அலு றாங்க அப்படி பாசமா வழுத்துட்டாங்களா எங்க அம்மாக்குல்ல
சாவரிச்சிப்
சாப்புடுச்சு சாப்ட்டுட்டு உக்காந்துட்டு இருந்துச்சு கருப்பா இருக்கு பூன சாப்ட்டு உக்காந்துட்டு இருக்க எங்க அம்மா கு மனசே இதா ஆய்டுச்சு எங்க அம்மா ஆசா ஆசயா கொண் டு வந்து எப்புடித்தெர்மா மூன் ரெண்டு வீடு மாறனோ லாஸ்ட்டு மூணாவது வீடு வந்தோ அங்க கூட இருந்துச்சுங்க அது கஷ்டமா தான இருக்கு குட்டியா இருந்துச்சு நாங்க எடுத்துட்டு வரும்போது இப்போ பெருசா ஆய் ஆய் ஆயிடுச்சா அது அப்புறமா செத் செத்துருச்சுன்னா மனசு எவ்ளோ கஷ் எங்க அம்மா அழுதாங்க நா அழுதா எங்க அப் அப்பாக்கு பிசாரா ஆயிடுச்சு அத கொண்டு வந் து இந்த மாரி ஆயிடுச்சேன்னு வெளிய கட்டுருக்க கூடாது உங்களுக்கு என்ன தெரியும் நாங்க வெளியதா அதுக்கு ஃப்ரீயா வ ப்போன் சொல்லி எங்க அப்பாவு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எங்க அம்மாதா ரொம்ப அழுவுனாங்க ம் யாருட்ட பெருசா ஆய்டுச்சுங்க எங்க ஃப்ரெண்டலா வீட்டுக்கு வருவாங்கல்லா பாப்பாங்க நல்லா இருக்கு அந்த மாரில்லா போயி இது பண்ணுவாங்களா கஷ்டமா ஆய்டு ச்சு அது இறந்துச்சு அது அதுக்கப்புறமா அந்த பூன வருமா அந்த பூன வரு எங்க அப்பா இல்ல இது வச்சு அடிச்சாங்க அந்த பூனைக்கு கட்டவடு எடு
போச்சா சேரி சேரி மறுபடியு வறந்துருக்காது அந்தக் மறுபடியு வந்துவே வந்திருக்காது அந்த பூன
வந்துரு வரல அப்றமா வந்துச்சு எங்க அம்மால்ல நீதான சாவ அடிச்ச சொ ல்லி எங்க அம்மா நல்லா கட்டைல்ல போட்டாங்க அதுக்கு
ஐயயோ ஆனா பூனய கூட அடிக்க கூடாதாங்க
அடிக்லனா அது எப்டி தெரிமா
தெரியு தப்புன்னு அதுக்கு தெரியாது ஆ
அடிக் இப்போ அடிக்கும் போது அது ஓடிதுல அது சொல்ற எங்க அம்மாக்கு ரொம்ப கோவோ வந்துச்சுங்க அது டக் தடுக்கே முடிலைய அவன ரொம்போ என்னது அந்த கடிக்கும்போது அவ என்ன ஃபீல் பண்ணிருப்பா அதெல்லா எங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க பாவோ நா இதுக்குதா எ கட்டி போட்டேனோ அவனுக்கு அப்டின் சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாய்டுச்சி
ஆனா அது கட்டி போட்லனா கூட அது ஓடி போய் புட்ச்சிருக்குங்க
ஆமாமா எங்க அம்மா எல்லா ஆனா அ எங்க பா பலோ அது வாங் வாங்கி குடுங்க நா வளக்குற அந்த மாரியெல்லா சொல்லிட்டு இருப்பாங்க எங்க அப்பால்ல வேண்டா இல்லங்க எங்க அப்பா வேணான்னு சொல்ட்டாங்க அதே வேணா வேணானு சொல்லி வளத்தோ
அ
ம் பேஜ்ரா ஆய்ருச்சு ஒரே கேட்டது
எங்க வீட்ல நா மீன் வாங்குனங்க அஞ்சு மீன் வாங்கிட்டு வந்த செரியா ரெண்டு வந்து அது பேரு ஆஸ்கார் மீன் பேரு
உங்களுக்கு சின்ன மீனு தெரிமா சின்ன மீனு குட்டி குட்டியா இருக்குமே
ஒரு ரெண்டு ரூபா சொல்லிரு ஃபர்ஸ்ட் எல்லா இல்லங்க ஃபர்ஸ்ட் எல்லா ஆ விப்பாங்களே ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஆ அந்த மீனு நா வள ப்பன் தெரிமா செமையா இருக்கு அது குட்டி குட்டி அப்றமா பெருசா ஆகு
அ
வளக்கங்க வளக்க சொல்றான் அவன் நல்லா இருக்குன் சொல்லி க்யூட்டா இருக்கு சின்ன சின்னதா ரெண்டு ரூபாக்கு வாங்குன ஃபர்ஸ்ட்டெல்லா
அப்டியா நா வந்து அஞ்சி ரூபாய்க்கு குட்டி போடுற மீனு தருவாங்க வயிறெல்லா குண்டா இருக்கு வீட்டுக்கு எடுத்தா எடுத்துட்டு வந்து ஒரு நா ஒரு வாரத்துலயே குட்டி போட்டுரு மீனு ஆ அந்த குட்டியே இருக்காதுங்க சீக்கிரமா செத்துரு ஒரு பத்து பொத்து வெச்சுன்னா அதுல மூண்தா தாங்கு இந்த மூண்தா கொஞ்சோ
ம் ஆனா எனக்கு அந்த குட்டியல்லா வளக்க ரொம்ப ஆச
நீங்க வாங்கி வளங்க என் என்ன இருக்கு இப்போ சின்னதா பவுல் வாங்குங்க அதுல்ல போடுங்க
ஆஹா அது பின்னாடியே இருக்கணுங்க சேஃப்ட்டியா இருக்கணு எனக்கு எங்க வீட்ல சின்ன பசங்கல்லா இருக்காங்க இல்லங்க எங்க வீட்ல சின்ன பசங்கல்லா இருக்காங்களா அது ஒரு இருக்கு சின்ன பசங்கல ம்
சொல்லுங்க சொல்லுங்க நா அஞ்சி மீன் வாங்குனங்க இப்போ ரீசன்ட்லி ரெண்டு கருப்பு மீனு ரெண்டு வெ ள்ள மீனு ஒண்ணு வந்து கோல்டு அது மீன் பேரு ஆஸ்கார் சரியா இல்லங்க இன்னு முடிலங்க இன்னு ஒரு நிமிஷோ இருக்கு கேளுங்க அஞ்சி மீன் வாங்கினனா அஞ்சு மீனு நல்லாதா இருந்து
சத்தோ வருதா என் சைட்லந்து இல்லல்ல
இல்ல இல்ல எ க்ளியரா இருக்கு எதுமே கேக்கல
சேரிங்க சொல்லுங்க
ரெண்டு கருப்பு மீன் சேந்து ஆ எல்லா மீனையு சாவடிச்சிருச்சுங்க ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலரு
அச்சச்சோ
இத சாவ அடிச்சிரிச்சி அதுக்கு அப்றோ இன்னொரு ஒயிட்டு இருந்துச்சு அதையு அடிச்சிரிச்சி அதுக்கப் அப்றோ ரெண்டு கருப்பு மீனு அடிச்சிக்கிச்சு சின்ன ஒரு ரெண்டுமே ஒரே சை லதா வாங்குன ஆனா ஒரு மீன் மட்டு பெருசாயி ஒரு மீன் மட்டு சின்னதா இருந்துச்சா இன்னொரு கோல்டு பிஷ் சொன்னல கோல்டு கலர்ல அது ரொம்ப பெருசுங்க அது ஏனா பா வாங்கும் போதே அது கொஞ்ச பெருசாதா வாங்குன அப்டிதா கெடச்சிச்சு இத்தனால வாங்கிட்டுருந்த அதுக்கப்பறோ பாத்தா அந்த கருப்பு மீனு இன்னொரு கருப்பு மீன சாவ அடிச்சிருச்சி சாவ அடிச்சி அதுவு போய்டுச்சா அதுக்கப் அப்றோ ரெண்டே ரெண்டு தா இருந்துச்சி போன வாரோ பாத்தா அந்த மீனையு அது சாவ அடிச்சிடுச்சிங்க பாவங்க இப்போ அந்த மீனோட தா வீட்ல இருக்கு நல்லா தின்னுட்டு தின்னுட்டு உக்காந்து இருக்குங்க ஆமாங்க இந்த கருப்பு மீனு வாங் இருக்கவே கூடாது எதுக்குனா கருப் மீனு கருப்பு மீன் வந்து அதா ஒரிஜினல்லா இன்னொரு கலர் கலர் சொன்னல்ல அதெல்லா ஹைப்ரீட்டு சைன்டிஃபிக்ஸ்ல்லா சைன்டிஃபிக்கா வருவாங்கல்ல அந்த மாரி உருவாக்கு என்ன சத்தி சரியா அதனாலேதா இந்த கருப்பு மீன் வந்து ஒரிஜினல்ல அது எல்லா சாவ அடிச்சிட்டுச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப ஒரே ஒரு மீன் தா இருக்கு சரிங்க நம்ம டைம் முடிஞ்சிடுச்சு
சேரிங்கா
ஆ செரிங்க